சொல்லுபா
ஏமா தூக்கமா
ஆமாப்பா.
ம் சேரி சேரிம்மா நா அ என்னன் தெர்லமா தலல்லா பாரமா இருக்கு. காலூ ஜாய்ண் டு பேக் பெயின்னெல்லா ரொம்ப அதிகமா எடுக்குது.
எதனால? செரி
இடுப்பு இதெல்லா வலிஎடு
இப்ப சத்து கம்மியா இருக்கு.
சத்து கம்மியா
உளுந்த களி செஞ்சு சாப்பிடுப்பா
எனக்கு அதெல்லா செய்ய தெரியாது.
சேரி நா செஞ்சு தர. நா கடைக் போலயா மறந்துட்ட ரெண்டு மூணு நாளா நெனைக் கிற மறந்துட்ட இப்ப பாப்பா போனா சொல்லி வுட மறந்துட் இல்லேன்னா கூட வாய்ட்டு வந்துப்பா உளுந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்
வெள்ள உளுந்தா கருப்புளுந்தா
ரெண்டுமே எது வேணால செய்யலா வெள்ள உளுந்திலயு செய்யலா கருப்புளுந்திலயு செய்லா ரெண்டுமே நல்லா இருக்கு. ஏனா கருப் புள் வெள்ளதா செஞ்சிர் ஏன் ஆனா கருப்பு செய்யணும்னு நெனக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கோ அது என் நல்லா பொண்ணு நரம அத ச சிம்மில வச்சுக்கிட்டு உம் பொண் நெறமா வறுத்துக்கோ வறுத்தெடுத்து ஆற வறுத்துட்டு ஆர வச்சுரு ஆற வச்சி ட்டு மிக்ஸில போட்டு நல்லா நைஸ்ஸா அடிச்சு பவுடர் ஆக்கிரு ஜலிக்க எல்லாம் வேண்டாம் நல்ல நைஷா அடிச்சா போதும் அடிச்சு எடுத்து வச்சுரு எடுத்து வச்சுட்டு கருப்பொட்டி பனகரு பொட்டி வாங்கிகோ ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளரு உளுந்து போட்டேன்னா ஆஹ் அதுக்கு ஒரு ஒரு நம்ம வீட்டு டம்ளர்ல போட்டுச்சுன்னா நம்ம வீட்ல அரிசி டம்ளர் இருக்குதுல்ல அதுல நம்ம ஒரு டம்ளர் போட்டம்னா அரை கிலா வெள்ளம் அரை கில கருப்பு இது வேற
ஓ
கருப்பட்டி நல்லா நைசா தட்டி வச்சுக்க பொங்கலுக்கு தட்டுவோமல்ல
ஆமா
அத விடமே நல்லா நைசாவே தட்டிக்கோ
ஆஹ்
அது வந்து கொஞ்சம் கட்டியா இருந்தாலு பரவாயில்ல இதுக்கு அப்டி இருக்கூடாது கொஞ்ஜோ நைய்சா தட்டிக்கோ கரும் சக்கர பதத்துக்கு தட்டிக்கோ அது ஒரு தட்ல எடுத் தட்டி ஒரு தட்ல தனியா வச்சுக்கோ வேச்சு ட்டு வட சட்டி வச்சு ஒரு ரெண்டு குழி கரண்டி கொழம்பு கரண்டி இருக்குல
ஆமா
அந்த கரண்டில ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ண ஊத்திக்கோ
ஓ
கரண்டி நல்லெண்ண ஊத்தி நம்ப இந்த மாவு நர அரச்சு வச்சுருக்கோம்ல உளுந்துமாவு அது அதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத் த்தி நல்லா கெட்டி கெட்டி இல்லாம ஆஹ் நல்லா கலக்கிக கெட்டி இல்லாம நல்ல மாவு நல்ல கலக்கிக்கோ
சேரிமா
ட்டு அந்த எண்ணென்ன காஞ்சிருச்சு பாத்தியா அந்த என்ன காஞ்சதுல அந்த மாவ ஊத்தி களறிட்டே இருக்கோனு மாவு ஊத்தி கலறிட்டே இருக்கனு மேல மறுபடியு ஒரு கரண்டி எண்ணெய மேல ஊத்தில சுத்தியு அதாவது வடசட்டியில சுத்தி அந்த ஊத்தி விட்டோம்னா மா அப்டியே அது எறங்கு மாவுக்கு எறங்கு பாத்தியா சுத்தி ஊத்துறோம்னா அந்த மாவுக்குள்ள எறங்கு அந்த மாரி சுத்தி ஊத்தி நல்லா கெளறிட்டே இரு கெளறிட்டு ஓரளவுக் க்கு அது வெந்துரு ஒரு அஞ்சு நிமிஷோ ஒரு ஆ பத்து நிமிஷோ மட்டு கெளரு அப்பதா அது வேவு நல்லா சரியா நல்லா செ ஆனா சிம்ல தா இருக்கோனு பாப்பா பெருசுல வைக்க கூடாது அடிபுடிச்சி பொயிடு
ஓ சேரிம்மா அதுக்கு மொதல கனமான பாத்ரம்ல வேணு
ஆமா அடிகணமான வ வட சட்டிதா ஒன்னோடது கனமாதா இருக்கு அது வச்சுக்கல வச்சுட்டு நல்லா கெளறிட்டே இருக்கோணு ஆ நல்லா கெளறிட்டு அத ஒரு பத்து நிமிஷம் கழுச்சு கருப்புட்டி தட்டி வச்சுருக்கிறம்ல அந்த கருப் கருப்பட்டி அப்டியே மேல நல்லா தூவி விடணு தூவி விட்டுட்டு மறுபடியு நல்லாக் கெளரனும்னா அது தண்ணி உடு கருப்புட்டி அந்த சூட்டுக்கு தண்ணி வுடு எலகு அப்டியே அது அப் அப்ப கைய எடுத்துட்டீன்னா அடிபுடிச்சு போயிரு கைய எடுக்காம நல்லா கெளறிட்டே இரு கே மறுபடியு ஒரு எண்ண ஊத்து மொத்தத்துக்கு அஞ்சு கரண்டி ஊத்தணு கரண்டில அஞ்சு குளிக்கரண்டி ஊத்துணு செரியா கெளறிட்டே இருந்தம்னா மறுபடியு ஒரு கரண்டு ஊத்தி அந்த மாவு நல்லா பெரட்டி பெரட்டி கெளரணும் அப்ப எல்லாமே இவனுக் பிக்சாயிரு எண்ண அ அ மாவ் வு அ இது கரு கருப்புட்டி எல்லாமே மிக்ஸ் ஆயிரு
ஓ
சாயி நல்லா அது ஒரு கலர் வரு கருப்பு உளுந்து போட்டேன்னா அது வேற கலரு வெள்ள உளுந்து போட்டேன்னா கருப்புட்டி கலர்ல வரு
ஓ செரி செரிமா
கலர்லயே வந்துரும்மா நல்லா மிக்ஸ் ஆயிரு மிக்ஸ் ஆகி அந்த கலர்ல அப்டியே சுருளு சுருளா வரும்போது மறுபடியு ஒரு கரண்டி எண்ண ஊத்தி நல்லா எலக்குனேன்னா மாவு அந்த எண்ணெய வந்து மிக்ஸ் ஆயிரணு நல்லா மிக்ஸ் ஆயுரனு தனியா நிக்கக் கூடாது என்ண மாவுல அந்த களில வந்து மிக்ஸ் ஆயிரோணு அந்த அளவு காரு அவ்ளோ எறக்கி வச்சுட்டு எறக்கி வச்சுட்டு குழியாக்கணு நடுவுல கொஞ்சோ குழியாக்கி ஓகே ஓக் ஓக்கேவா
உம்
கொஞ்ச குளியாக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ண ஊத்து போதும் நல்லெண்ண ஊத்தி அப்டியே வெச் வச்சுட்டு முடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷ கழிச்சு எடுத்து மறுபடியும் நல்ல பேரட்டி உட் அப்படின்னா அந்த எண்ணெயல்லாம் இதாயி லேசாத எண்ணெய் மேல நிக்கு மத்ததெல்லா உள்ள இறங்கிடும் அத சூ சூட பாக்கும் போது சாப்பிட்டோம்னா இடுப்புக்கு ரொம்ப நல்லதுப்பா
ஓ அம்மா அத்த நம்ம ஊர் நம்ம மதுரைக்கு போகும்போது ஒரு டைம் அத்த அந்தன இதே மாதிரி சாப்பாடு உழுந்து சாப்பாடுன்னு சொல்லி தெரிச்சு குடுத்துச்ச
ஆ ஆமாப்பா எனக்கு அத செய்ய தெரியல அப்பா நா போன் பண்ணி கேக்கனு எப்படி செய்யறதுனு
அப்படிய அதல்லா கருவாடு குழம்ப ஊத்தி சாப்பிடணு
ஆமா ஆமா எனக்கு நானும் சாட்டுருக்கறேன் வச்சு குடுத்துருக்கு ஆனா எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல உங்க அப்புதா ஊர்ல இருந்து வந்தவன கேட்கணும்
இல்லம்மா இப்பல்லா எனக்கு பாப்பாவு கொஞ்ச பெருசாயிட்டு வராலா எனக்கு என்னே தெரியல பாப்பாவும் பெருசாயிட்டே வரா எனக்கு என்னன்னே தெரிலமா பின்னாடி பேக் பெயின்ல ரொம்ப அதிகமா எடுக்குதுவா அதனால யாரிட்டையாவ்து கேட்டு இதுக்குல என்னென்ன பண்ணனுன் சொல்லிட்டு
ம் ஆமா ஆமா இதே பாப்பா குடுக்கலா ஒண்ணும் தப்பில்ல
அதா அ பாப்பாக்கு சளி புடிச்சிருக்கு குடுக் கலமா மா
உளுந்துக்கு என்ன மா அதலா குடுக்கலாமா கருப்ட்டி உளுந்து ஒருத்தார குடு
சேரிங் அப்புறொ ஒரு டைம் ஊர்லு உங்க சுபத்து என்ன வச்சி கு ஆ என்ன குறிச்சி குடுத்தாங்கக்க க என்னது ஆ வெந்தய
வெந்தையகளியா, அது இதே மாரிதா இது எப்பிடின்னா அரிசியு வெந்தயத்தயு ஊற வைக்கணு இதுல வந்து உளுந்து களிக்கி நம்ம அரிசி தேவயில்ல
ஆ
வெந்தய களிக்கும் போது அரிசியு உளுந்தையு ஊற வெக்கோனு இந்த அரிசியு வெந்தயத்தயு ஊற வெக்கோனு
ஓ சேரி சேரி ஆனா அது வந்துட்டு அதியு நல்லெண்ண ஊத்தி கருப்
ஆமா மத்த மாரி எல்லா இதே தா இதே இதே மெத்தேடுதா
ஓ
என்னன்னா அரிசி கூடயே உளுந்து இது வெந்தயத்த ஊற வை
ஆ ஆ எங்க கொழந் இப் இப் எனக்கு தானமா இப்ப எதுவு செஞ்சி ம் நீங்களு அதிகமா எதுவு செய்ய மாட்
இங்க எனக்கு செய்ய தெரியாதுல்ல பாப்பா இப்பதா பழகீட்டுருக்கே
ஆமா இப்ப ஏ கொழுந்தனார் வீட்ல எல்லா பாருங்க அவ ஒரு நாளைக்கி ஒவ்வொர் நாளிக் ஒவ்வொன்னு ஆனா களி செஞ்சு குடுக்குறா அப்ப அரிசி அப்ப அவ அர்சி கடைல வேல பாக்குறகாட்டியே என்னமோ ஏனா கருப்பு கவுனி அரிசி அந்த அர்சி இந்த அர்சி எப்ப கேட்டாலு அர் அதுல புட்டு இதுல புட்டு அப்டிம்பா ப அந்த தோஸ் ப இந்த தோச ஆ ராகி தோ ராகி தோச கம்பு தோச சோள தோச அப்பென்ன கருப்புக்கவ் செவ்ப் பரிசி ஒவ்வொன்டியு அப்றோ அ ஒவ்வொன்னி கஞ்சிக வெச்சு குடிச்சிக்கறது அது மாரி ஃபுல்லா இப்ப நா வந்து வெள்ள சாப்பாடு மாரி வ இட்லி தோஸ் சி இட்லி தோசனாலுமே நம் வெள்ள சாப்பாடு மாரி வெள்ள இதுல இல்லல்லமா
ம்
ஒவ்வொன்னு ஒவ்வொன்ல வாங்கி வாங்கி வெச்சு அந்த மாரிதா பண்றாங்க எனக்கே உங்க மா ஆ இல்ல எனக்கே இப் வந்துட்டு மாப்ள டிரைவிங் போறங்காட்டி
உஹம்
ஆஹா கொஞ்ச நாலா கூலிங் ஆனா ஐட்டம்ஸ் லா எது எதுன்னு வரத்துல ரெண்டு டைம் மூணு டைம் செஞ்சு கொடுக்கணும் இருக்கே
அவங்க ஊர் பக்கனங்கட்டி அவங்களுக்கு எல்லாமே தெரியுது
ஆஹ்
அவங்க கிட்ட கேட்டு வென எழுதுவச்சி நம்ம செஞ்சி பலகாலம் பாப்பா ஒன்னும் தப்பே இல்ல
அதான் நானே இந்த மா நல்லதுதா இந்த கூலிங் இந்த சூட்ட தண்ணிக்கிறது என்னென்ன பண்ணனும் எங்க உங்க வாப்பல எண்ணெயே வைக்க மாட்டேங்கிறாரு தலையில சுத்தமா ஒரு துளி எண்ணெயவைக்க மாட்டேங்கிறாரு
சாயந்தரம் அவர் வேலைக்கி போயிட்டு வந்த உடனே ஹ நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து நல்லா உச்சந்தாலல் வச்சு அரக்கி விட்டுரு காலையில எந்திருச்சி அவரு குளிச்சிட்டுக்கிறதுக்கு சரியா இருக்கு
ஆஹா கரெக்ட் அப்படி வென பண்ணிக்கலாம் இனிமேல் நாளைக்கு சனிக்கிழம தானா இன்னைக்கு நைட்டு வச் சூடாக கோல நாளைக்கு காலைல ஏந்திச் குளிச்
ம் தம்பிக்காரன்கு ஞாயிற்றுகிழம அன்னைக்கு அப்பி விற்றுளம்டூ யே
உம் உம் ஆமா மா வக்கிறதே இல்ல இப்ப நான் எனக்கு அதுதா பண்ண போறேன் வச்சு பரவாயில்ல வீட்டு வெங்கி வெளிய போல வெளிப்போ குளிச்சிட்டு போவிங்களானு வெச்ச எண்ணையே வெக்க மாட்டேங்கிறாரு ஜூசையு குடிக் சு மாட்டேங்கிறாரு சூடு சிக் சிக்கனா வுட்டு சாப்பிர்றாரு அதனாலயே வீட்டுல சிக்கனே எடுக் இல்லம்மா ந வீட்ல சிக் கனே எடுக்கலமா மீன் மட்டு தா
ம்
அதுமே கு இந்த கடையில நான்வெஜ் சமச்சு பாத்து பாத்து நான்வெஜு வேண்டான் தோணுது
எல்லா ஒரு வண்டி ஓட்டுறங்காட்டி சிக்கனே குடுக் கூடாது
ஆமாமாங் கொஞ்ச அது கரைட் பண்ணணு
சாப்ட மாட்டோ சிக்கன் அதிகமா சாப்ட மாட்டோ அப்படி மீறி சாப்ட்டாலு ஒரு ரெண்டு மூணு
அவரு இவரு கடையிலயே நெறைய எடுத்து நேத்து ப நேத்து பாருங்க கா ரெஸ்ட் ரூமே வீட் வீட்டுக்கு வந்துதா போனாரு அப்புறோ புடிச்சு நா சத்தம் போட்டு வுட்டே இந்த மாரிலா பண்ணிட்டு இருக்காதிங்கப்பா பழைய மாரி ஆரமிச்சிடாதீங்கப்பான்னு
ம்
ஹப்பா ஆபீஸ்க்குள்ளப் போய் போணுமாமா ஆபீஸ்க்குள்ள போய் போறாங்காட்டி என்னமா பிரச்சன
ஆபீஸ்லதான போறாங்க இதனால என்ன
க்காங்க அவ எப்படி நா அவங்கல்லா தாண்டி போய் போறதுன்னு கே இது இதெல்லா ஒரு கேள்வின் கேக்கறாரு
இதெல்லா தப்புமா ஒரு தடவ அவருக்கு இந்த மாரி ஆயிருக்குது சேரி யமா சேரி பாருடி ம் வக்கறே ஆ